ஆ சொல்லுங்க
ஆ ஆ சொல்லுங்க ஆ
இன்னக்கி இன்னக்கி
என்னது
இன்னக்கி ஏ கிளாஸ் பசங்க வெளிய போறேள்ட்டு போனாங்களா
என்னது
இன்னக்கி ஏ கிளாஸ் பசங்க வெளிய போறே சொல்ட்டு போனாங்க
ஆ
பாத்தா பார்டர்கிட்ட வச்சு போலீஸ் புடுச்சு
அப்டியா
ரெண்டாயிரூவா ஃபைன்
அப்பறோ நாங்க இன்னக்கி போனோமல்ல ஒரு கல்யாணோ
ஆமா
அதுக்கு வந்து நம்ம ஸ்கூல் பிரின்ஸ்பல்லா வந்துருந்தாங்க ஆ ஆனா நா போறதுக் முன்னாடி ஆனா நா போறதுக்கு முன்னாடி அவுங்க வந்து போயிட்டாங்க
ஆமா உங்களுக்கு கல்யாணத்துக்குமே கல்யாணமா இருக்கு
ஆனா எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாத்துருக்காங்க முன்னாடியே வந்து
ஆ
முன்னாடியே வந்து போயிருக்காங்க எ ஃப்ரெண்ட்ஸு கொஞ்ச பேரு அவங்கள்லா வந்து அவர பாத்த ஒடனே வந்து முன்னாடியே நின்ட்டாங்களாமா உள்ளயே போலயாமா அப்ற நா போறதுக்குள்ளயு வந்து அவரு போயிட்டாரு
இத
அதுக்கப்றோ எல்லா பயந்துட்டே இருந்தாங்க எல்லா பயந்துட்டே இருந்தாங்க என்ன என்ன பண்றது வேறு பாத்தா எதாது சொல்லுவா அப்டி இப்டினு
அவ ஸ்கூலே முடிஞ்சோச்சு
ஸ்கூலே முடிஞ்சி போச்சுதா ஆனாலு எல்லாய் ஆனாலு அந்த பயோ அப்டியே தா இருக்கு. என்ன வண்றது அப்டி இருக்கு அப்டி பண்ணி வெச்சிருக்காங்க என்ன வண்றது
நாலா எப்படா ஏழு மாசோ முடியுன்ருக்கு
ம் இப்பல்லா அப்டி தா இருக்கு ஆனா ஸ்கூல மிஸ் பண்றமோ இல்லயோ ஃப்ரெண்ட்ஸ நல்லா மிஸ் பண்ணுவோ
அது உண்ம தா
என்னது
அது உண்ம தாங்க
ம்
காலைல எத்தன வென்ன வெள்ளிக்கெழம்ருக்குல்ல ப வெள்ளிக்கழம கரக்ட்டா எட்டு ப எட்டு பத்துக் போனே எட்டு அஞ்சுக்குள்ள ஸ்கூல்க்குள்ள இருக்கனு சொன்னாங்க எட்டு பத்துக் பாக்கலா
ஆ
எதுக்கு லேட்டா வந்தன் சொல்லிப்போட்டு ஆற்ர மணிக்கு தா ஸ்கூலேவுட்டாங்க
அப்டியா
ஆமா அதுக்கப்றோ ஆமா அப்றோ வீட்டுக் போறதுக் ஏழு மணி ஆய்ட்ச்சா திருப்பி டூசனுக்கு ரெடியாய் போறதுக் எட்டு மணி ஆய்ட்ச்சு
புள் புள்ளைங்களையு உக்கார வைக்றாங்களா?
அய்ய புள்ளைங்கள மட்டு வுட்ருவாங்க
புள்ளைங்க லேட்டா வந்தாலு பிரச்சன இல்ல
ஆமாவுட்ருவாங் ஆனா எங்கிளாஸ்ல ரெண்டு புள்ளைங்க ஏழ் அம்பதுக்கே வந்து உக்காந்துருவாங்க
உங்கிளாஸ் ரொம்ப உங்கிளாஸ்ல அந்த இருக்கற அந்த ரெண்டு புள்ளைங்க வந்து ரொம்ப சின்சியாரிட்டி
ஆமா ஏழ் அம்பதுக்கே வந்துருவாங்க
நீ எல்லா வந்து எப்பவ்மே எட்டு மணிக்கு தா போவியா
நாலா எப்பமே எட்டு மணிக்கு தா உள்ள போவ
ம்
எட்டு எட்டஞ்சுக் தா போவ
ம் எனக் இன்னிக் வந்து இன்னிக் வந்து அங்க போய்ட்டு எல்லா அப்டி பேசிக்கிட்டே உக்காந்ட்டே நா
அ
வரவே தோண்ல அதுக்கப்றமு இல்லயே மண்டவத்துல் இந்தெல்லா வந்தாச்சு அங்கெல்லா ஒரே அக்கா இருந்ச்சு நாங்க அப்டியே ஜாலியா தா இருந்ச்சு அங்கிருந்து வந்ததுக்கப்றோ ஃப்ரெண்டு வீட்டுக் போய் ரொம்ப நேரோ உக்காந்து பேசிக் கிட்டே இருந்தமா நாங் பேசிக்ட்டே இருக்கர்துல் டைம் போனதே தெரீல அப்பிடியே பேசிக்ட்டே உக்காந்தர்லானு தோணுச்சு ஆனாலு எங் எங்க அம்மா வேற இங்கிர்ந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி தொல்ல எடுத்துட்ருந்தாங்க அதனால் நா வந்ட்டே
அது யாருக்கார்ந்தாலு பயம் இருக்குமுல்லங்க்கா
என்னது
யாருக்கா இருந்தாலு பயோ இருக்கும்ல
என்ன பயோ
இது காலைல போனது இன்னு வரலனு சொல்லி செரி எங்க அம்மா எங்க அம்மா நூறு வாட்டி ஃபோன் அடிச்சுருவாங்க
ம்
இதெல்லா பரவால்ல எங்க அம்மா எல்லா வீடியோ கால் பண்ண சொல்லுவாங்க
உங்க அம்மா வீடியோ கால் பண்ணுவாங்ளா
பண்ண சொல்லுவாங்க புல்லு காட்டு கிட்ட இருக்க கரும்பு கட கிட்ட இருக்க கரும்பு கடையில தா இருக்கனு சொன்னா நம்ப மாட்டாங்க
ம்
நானு நெறைய டைம் வெளியெல்லா இருந்து போட்டு பக்கத்துலதா இருக்க சொல்லீருக்க
ஓ
அதனாலே வீடியோ கால் பண்ண சொல்லுவாங்க ஃபோன சைலண்ட்ல போட்டு நா பாட்டுக்கு தெரியா இருந்துருவ
ஆனா இன்னிக்கு ஜாலியா இருந்தது ரொம்ப நாள்க்கு அப்றோ எல்லாத்தியு மீட் பண்ணனால
காசியா எல்லாத்தி அன்னிக்கு பாத்ததா
என்னது
கடைசியா ஃபேர்வல் அன்னிக்கு பாத்ததா
ஆமா அன்னிக்கு பாத்ததுதா அதுக்கப்றோ யாருமே யாரயு மீட் பண்ணவே இல்ல நா யாரையு மீட் பண்ணல அ யாருமே யாரயு மீட் பண்ல
ஆனா பசங்கள்ளா எல்லா சுத்திட்டுதா இருக்காங்க
அ பசங்கெல்லா ஒன்னாவேதா சுத்திட்டு இருக்காங்க புள்ளிங்க அப்டியா
ஏ ஃப்ரெண்டுக்கு ஏ கிளாஸ்ல ஒரு பையனுக்கு ஏ ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு ப பா்த்டேவா
ம்
கேக் வெட்டலானு கேக் வாங்கிட்டு போனோ அவ எங்கயோ வெளிய போய்ட்டானாமா
அந்த பைய வெளிய போய்ட்டானா
ஆமா கிளாசுக்கு போயிட்ட
வெளங்கிரு அப்றோ என்ன பண்ணீங்க கேக்க
அதுக்கப்றோ என்ன பண்ண முடியு நாங்களே சாப்ட்டே
வேற என்னக்கா பண்ண முடியு தூக்கீட்டு போய் கடையிலயா குடுக்க முடியு
ம் பர்ஸ்சுக்கு பர்ஸ்சுக்கு நீங்க போலையாக்கு
அதுக்கப்றோ தானே காலைல ஸ்கூல் பசங்க போய் மாட்டிட்டு வன்ட்டானுங்கள
ஆமா
நா புதுசுன்றதால போல
ம்
புதுசுன்றதால போல
இதுக்கப்றோ டியூஷன் வெச்சுட்டாங்ளா
ஆமா
அப்றோ எத்தன மணிக்கு முடியு
ஒம்போது மணிக்கு
ஒம்போது மணிக்கு முடிஞ்சிரும்மா
இங்க எக்சாமு
டியூஷன்லயா
ஆமா பஸ்ட்டு
என்ன எக்ஸாமு
மேக்ஸ்
மேக்ஸா
கரெக்டா அந் கோயில் ஆ ஓ
எத்தன மார்க்குக்கு
அம்பது
ஏ ஸ்கூல்ல நடக்கற மாரியேதா எல்லா நடக்கும்
ஆமா
ம்
அப்ரோ சார் எனக்கு வாயிங்க் குடுத்து வட போன்டா வாயிங்க்குடுத்தாரு
உம்
அதுக்கப்பறம் முடிச்சுட்டு காலேல வீட்டுக்கு போனோ
ம்
அப்பறம் முடிச்சுட்டு போய் சாயால குடிச்சிட்டு அதுக்கப்ரோ திருப்பி வேலைக்கு போயிட்டே
ம்
வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டேன் தூங்குனது அப்பறம் எந்திரிச்சு வெளில போயிட்டு வந்து அப்ப தா நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க
எங்க போயிட்டு வந்த
சும்மா ஓரு ரவுண்டு
என்னது
சும்மா ரவுண்டிங்
ம்
சும்மா அப்டியே பிரண்டோட போயிட்டு பாத்துன் வர போயிட்டே
ம்
வண்டி பெட்ரோல் போட்டுருந்தா போது எங்க வேணா போலா
அப்பறம் ஹலோ
ஆ சொல்லு
அப்பறம் என்ன
நாளைக்கு வேற ஃபிசிக்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ்
ஃபிசிக்ஸு ஸ்பெஷல் கிளஸா
ஆமா காலேல
ம் எத்தன லெசன் முடிச்சிருகாங்க இப்போ
தமிழ்ல எத்தன தமிழ்ல மூணே முடிச்சாச்சு
என்னது
தமிழ்ல மூணு யூனிட் முடுச்சாச்சு தமிழ்ல மூணு யூனிட்
மூணா
ஆமா
மூணு முடிச்சாச்சா
மூணு முடுச்சச்சு இங்கிலீஷ்ல இது ரெண்டு எல் படிச்சாச்சு எக்ஸாம்க்கு ரெண்டு எல் தா
அவ்ளோ முடிச்சாச்சா இது ஃபிசிக்ஸ்ல
ஃபிசிக்ஸ்ல ரெண்டு ரெண்டு சேப்டர் முடிஸ்டு மூணாது சேப்டர் பாதி முடிச்சாச்சு
எப்புடி இவ்ளோ சீக்கர சீக்கரம் எங்குளுகலா இவ்ள சீக்கர சீக்கரம் நடத்துனதே கடையாதே எங்களுகல்லா இருக்கல்ல ஹாப்பேலி முடிஞ்சதுக்கு அப்பறமு லெசன் நடதிட்டு தா இருந்தாளுக அதனால தா எங்களால படிக்கவே முடியாம டைமு இல்லாம எல்லா கம்மி மார்க்கு
அதுகப்புறோங்க நேத்திகு தா மேக்ஸ்ல மூணு சேப்டர் முடிசாங்க
மூணு சேப்ட்ர்ரா ஜூலை தான இது
ஆ‌ ஆமா ஜுலைல தா மிட்டம் வரு
ஏ எங்களுகெல்லா ஒரு சேப்டர் ரெண்டு சேப்டர் என்னமோதா முடிசாங்க சேரி நா ஒரு பத்து நிமிஷதுல உனக்கு கூப்புட்ற
அ சரி